ஹலோ சொல்லு நல்லா இருக்கறேன் நீங்க நல்லா இருக்கிறியப்பா
நல்லா இருக்கேன்மா சாப்டீங்ளா
வீட்ல அம்மா அப்பா லா நல்லாக்குறாங்களா
எல்லா நல்லா இருக்காங்க என்ன சாப்பாடு செஞ்சிங்க
சோறு கீர குழம்பு பீட்ரூட் பொரியலு அப்பளம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டேங்க
காலயில இருந்து சாப்பாடு செஞ்சிருக்கீங்க போல
ஆமா ஆமா இருக்குற வேலயெல்லாம் செஞ்சுட்டு காலையில இருந்து வேலையை செஞ்சுட்டு மதியானத்துக்கு இந்த சாப்பாட எல்லாம் மதியம் சாப்பாட சேர்த்து செஞ்சுட்டு நைட்டுக்கு சாப்பாத்தி மாவு பெனஞ்சு வச்சுக்கிறேன் சாப்பாத்தி தி செய்ணும் அவ்ளதா சேரி தம்பி உங்களது வீட் வீட்டு வேலய எல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுருந்திங்க அப்படி என்ன செய்யறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கறீங்க
ஆஹ ஸ்டார்ட் பண்ட்டோமா செஞ்சுட்டு இருக்கோ ஒரு இத வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்
ஹ...
ஆஹ இப்போ செப்டிக் டேங் குழி தட்டணும் குழி கட்டணும் இப்போ பக்கத்துல தண்ணி வந்து கட்னோம்
உம் உம்
இச் சைடல இருக்கிற செங்கலு கொஞ்சம் ஏத்திட்டு மீட்டர் பாக்ஸ் எடுக்க வார மாக்ஸ் சொல்லியிருக்காங்க மேஸ்திரி
ஆஹ் ஆஹ்
அது எடுத்து வச்சிட்டு வேலைய
உம் ஹம் ஈபி ஆபீஸ் சொல்திகதா அ மீட்டர் பாக்ஸ் எடுத்து வைக்குறதுக்கு
ஆஹ அவங்கிட்ட சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை அந்த மாதரி வரச் சொல்லிருக்காங்க
அவ வந்து எடுத்து வச்சுட்டங்கனா அப்றமா வேலைலா செய்ணுமா
ஆஹ் ஆமா ஆமா திரும்பியும் மேல கைபுடிசேவரும் கட்னோம் அதுக்கப்புறம் மூணு சைடூ பூசு வேல செய்யணும்
பூச வேலை செய்யணும் படிக்கட்ட எல்லாம் போடணுமா
ஆஹ் ஆமா
படிகெட்டு போட்டு முன்னாடி போட்டிக்கோ லா போடணுமா ம்ம் செரி செரி இது சிமெண்ட் ஒரு மூட்ட எல்லாம் எறக்கி இல்ல பா ரேட்டு சிமெண்ட் வெல கம்பி வெல ல்ல இதெல்லாம் பரவாயில்லையா இல்ல ரேட் அதிகமா இருக்குதா
எல்லாமே ரேட் ஜாஸ்தி மா முன்ன கம்பேர் பண்ணும் போத விட இந்த டைம்ல்லாம் ஜாஸ்தி தான் ஆல்ட்ராடெக்னா முன்னூத்தி முப்பதுரூபா கேசிப ண்ணா முந்நூத்திஇருபதுரூவா இந்த மாரி வரு
ஹம் ம்
கம்பி கிலோ அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா வரும்
உஹம் ம் எத்தனை கிலோ எடுக்க சொல்லிக்கிறாக
கணக்குள அந்த கம்பி கம்பி சைஸுஸ் கட்டு கட்டு கணக்கு எயிட் எம்மம்னா ஒரு கட்டு தொடல்லமுன்னா ரெண்டு கட்டு
ஆஹ் ஆஹ்ஹ்
இந்தக்கட்டு அந்த மாரி எடுக்கணும்
உம்ம் அது எத்தன்ன என்னும் பண்ணல ஒரு புக் படிச்சு பச்சுங்க எட்டாவது புக் படிக்கணும்னு சொல்லி படிச்சுருந்தங்க
உம்
ஆஹ் அவ்வளவுதான் ரீடிங்கு பண்ணினுருந்ததுதான் அப்புறம் வீட்டு வெல எல்லாம் ஆ இல்ல அப்படின் படிச்சுன்ந்தா இருந்தன் தா வேற என்ன பண்றது இன்னிக்கெல்லா பொழுது போனு எங்க ஊர்ல இன்னிக்கெல்லா மழ பேஞ்சுனு இருஞ்சு நல்ல மழ
அ எங்க ஊர்லயு கொஞ்சமா பேயிறது
மேக மூட்டமாவே இன்னிக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு மேகம் மூட்டமாவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு நேத் தெல்லா ஒரே வெயில்லு இன்னிக்கு மேக மூட்டமா கிளைமேட் நல்லா எங்கம்மா மம்மி எல்லா நல்லாக்குறாங்க அப் அப்பா எங்க அம்மா நல்லா இருக் இருக்கறாங்க தொடபங் கிளிக்கறாங்க நல்லா இருக்கறாங்க போ போராங்க வராங்க ஹாஸ்பெட்லுக்கு போயிட் ட்டு வந்தாங்க ம் ம் ஒடம்ப பாத்துக்குறதுக்கு போயிட்டு இல்லியே இப்ப ஒண்ணும் பண்ணல சப்பாத்திக்கு மாவு பெணஞ்சு வெச்சுக்கிற சப்பாத் தேய்கணு அதுக் குருமா வெக்கணு
ஆமா ம் இவ்வளோ பெரிய லிஸ்டா சொன்னீங்க நறையா ப்ப இருக்கறாங்க போல ஒருஒருத்தருக்கு ஒரு டிஸ் செஞ்சுருக்கீங்
இருக்குறது நாம என்ன ஒரு நாலு அஞ்சு பேருக்கிறங்க அஞ்சு பேருக்கு ஆளுக்கு என்ன அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன புடிக்குதோ அது எங்க அம்மாவுக்கு களி புடிக் கு களியு சட்னியு சாப்புடுவாங்க எனக்கு சாப்பாத்தியு குருமா புடிக்கு எனக்கு எங் தம்பிக்கு அவுங்க வொய்ப்புக்கு தோச புடிக்கு தோச சாப்புடுவாங்க அவுங்கவுங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன புடிக்குமோ அது படி செஞ்சுக்கலா மம்மல்ல உங்க வீட்ல எல்லா எப்படி சாப்புடுவீங்க
அவ்வளோதா
எல்லாரு சேர்ந்து ஒரே சாப்பாடுதா சாப்புடுவீங்களா
அவ்வளதா காலேல இருந்து நாங்களு சேந்து ஒர்க் செஞ்சோ அது டயடா இருக்குன்னு அம்மா என்ன செயிறாங்களோ அத செஞ்சிட்டு அப்புடியே சாப்புட்டுறு
சாப்புட்டு அவ்வளோதா அம்மா என்ன பண்றாங்க படுத்துருச்சா இல்ல வேல செஞ்சுன் இருக்குறாங்களா ம் ஆஹ்
சிந்திப் சாப்
உம் உம் சேர் சேரி அ உம் செரிப்பா அப்புறம் என்ன உங்க காலேஜ் எல்லாம் எப்படி போய் நிக்குது
ஆஹ் நல்லா
போயிட்டு வண்டியா காலேஜுக்கு
ஆஹ்ஹ இன்னைக்கு இல்லை எக்ஸாம் அப்போ மட்டும்தான் போனும்
உம் உம் செரி சரி
அப்புறம் நீங்க உங்க காலேஜ் டேஸ்ல எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா
எங்க காலேஜ் டேஸ் எல்லாம் நாங்க எல்லாம் அந்த எங்க காலேஜ் லைஃப்மல்லாம் வராது இப்ப நீங்க பா போற மாதிரி எல்லாம் நாங்க அப்படியெல்லாம் போகமாட்டோங்க அப்ப எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு காலேஜ் லைஃப் எல்லாம் சகோதர சகோதரிகள் மாதிரி எல்லாம் நாங்க போவோங்க நல்லா இருக்கும் உங்கள மாதிரி எல்லாம் ஹோட்டலுக்கு போனாக்கா நூறு ரூபாய் நீ செலவு பண்ணியனா எனக்கு நூறு ரூபாய் நீ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னால நீ கேக்குற மாதிரி எல்லாம் எங்க லைஃப் எல்லாம் அப்படி இல்ல
நாங் நாங்க அப்படிய எல்லாம் சொல்றது இல்லிங்களே
நீங்களும் அப்புடி அளவு சொல்றது இல்லையா செரி
அப்புறம் உங்க காலேஜ் எப்படி போச்சுன்னு சொல்லுங்களேன்
உம் எங்க காலேஜெல்லாம் நல்லா போவோம் காலையில பத்திர மணிக்கு போகுங்க சாயந்தரம் நாலு மணிக்கே விடுவாங்க ஒரு ஒரு பிரியடும் ஒவ்வொரு அவரு ஒவ்வொரு லெக்சரர் வருவாங்க நெறைய அறிவுரை சொல்லுவாங்க நல்ல கதைகள் எல்லாம் புராண கதைகள் மகாபாரத கதைலாம் சொல்லுவாங்க நல்லாருக்கும் எங்களட லைஃப்லாம் காலேஜ் லைப்லாம் அப்பலாம் பெத்தவங்களுக்கெலாம் கீழ்படிஞ்சு நடந்துங்க இப்பலாம் புள்ளங்களே பெத்தவங்க பேச்சி கேக்குறது கெடையாது
நெறைய இதபத்தி தான் அனலைஸ் பண்ணுவீங்களோ
இத பத்திதான் நெறைய அனலைஸ் பண்ணீங்களோ
இத பத்திலாம் அனலைஸ் பண்ணமாடேங்க பெத்தவங்களுக்கு ஒரு பயந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி படிச்சா நம்ம நல்லா இருக்கலாம் எதிர்காலத்துக்கு நல்லா ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் செய்யணும் இங்க போக கூடாது அங்க போகக்க கூடாது அப்டின் சொல்லி பயந்து இது பண்ணி இருந்தங்க உம்
நாங்களே இந்த ஜென்ரேஷன் அப்டிதான் இருப்போம்
அப்டியா இப்டி இந்த ஜெனரேஷனுக்கு இப்டி இருந்தா வாழ்த்துக்கள் தான் உம் இந்த ஜெனரேஷன்ல இப்டி இருந்தா வாழ்த்துக்கள் தான்
அப்றம் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க
நானு எங்க அம்மா இருப்பாங்க தம்பி தம்பி ஓயிஃபு
உம் ம்
அவுங்க பசங்க இருப்
கோல் அவ்ளதா
புள்ளைங்களு ஸ்கூல் போறாங்க படிக்கிறாங்க அவங்க பிள்ளைங்கல்லா வேற மாரி பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க வீண வாசிக்குவாங்க
ம்
அவங்கல்லா பயங்கரமா பேசுவாங்க புள்ளைங்கல்லா
ஓகே ஓகே அல்ல நா பாட நீ ஆடுன்ற மாரி
யா ஆ ஆ ஆன் எல்லா நம்ம மோகனா மேல வருது இசைக் கச்சேரியே ஒரு பக் கோ நடந்துரு. ஆமா ம் ம் ம்
அப்புறோ இதுக்கு முன்னாடி என்னா பண்ணிட்டு இருந்தீங்க? ஆ
இதுக்கு முன்ன நா வந்து ஒரு ஆ வேல செஞ்சுனு இருந்தே
ஆஃபீஸ் ல வேல செஞ்சிருந்தே. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாக்கா நல்லாருக்கு ஆபீஸ்லயே நெ றைய ஆ நெறைய தெரிஞ்சவங்கலல்லா இருப்பாங்க நெறைய அறிவுரைகள் எல்லா சொல்லுவாங்க நல்லா இருக்கு அவுங்கவுங்களுடைய வாழ்க்க புராணங்க
தோழி நீங் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றீங்கன்னு கேள்விப்பட்டே
ஆமா ஆமா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றே ஆசிரியர் வேலைக்கி
அதனால இப்ப ரெஸ்ட் குடுத்துட்ருக்கிறீங்க
ஆமா ம்
சேரிங்மா
ஆ சரிப்பா
அப்புறோ வேற வண்டி எல்லா ஓட்டீவிங்களா
வண்டி எல்லா எனக்கு ஓட்ட தெரியாதப்ப அதா நாங்க அந்த ஜெனரேஷன்லா அப்படி வளர்ந்ததுனால எங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது
எந்த ஜென்ரேஷன்ல வந்தாலு எல்லா வயசுலருக்குறவங்களு இப்ப காரு ஓட் டுறாங்க பெரிய பெரிய பார்டி கூட கார் ஓட்டுறாங்க எல்லா நமக் கத்துக்கணுன் நெனச்சா கத்துக்கலா எந்த விஷ்யமு நாம கத்துக்கணுன் நெனச்சா கத்துக்கலா நம்முளுக்கு தெரியாதுன் நீங்க உட்டுட்டே இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது அவ்ளோதா யார் யாரோ மரணமாறாங்க உங்களோட எஃபர்ட் போட்டா நீங்க கூட கத் த்துக்கலா
ம் ம் சேரி ஆ சேரி நா எடுத்துக்குற பைன் இனிமே அந்த இன்ட்ரெஸ்ட்லா நா எடுத்துக்குற ம்
அ சாப்பாடு செய்யிணு
ஆமா ரெடி ஆயிறுனு
வேற உங்க மம்மி தொடம்பு கிளிக்குறதா அவங்க வேலையா
அமா தடுப்பு கிளிப்பாங்க அவங்களுக்கு எப் பு போர் அடிச்சா தடுப்பு மடிப்பாங்க இல்லனாக்கா இருக்குவாங் அவங்களு ரொம்ப பாடு படுவாங்க நியூஸ் பேப்பர் படிக்குவாங்க ஞ
பா உங்க ஃபேமிலில ஒரே மியூசிக் டீச்சஸ் நெறய பேர் இருக்காங்களாட்ட இருக்குது மியூசிக் பாடுறவங்க அ நல்ல ஃபேமிலிதா போர் அடிச்சுச்சுனா எல்லாரையு பாட்டு பாட சொல்லி கேக்கலா
ஆமா பாட்டு பாட சொல்லா ஒருத்தரு பாடுவாங்க ஒருத்தரு ஆடுவாங்க ஒருத்தரு இசை வாசிக்குவாங்க
ஆஆ
கலைஞர்களா இருக்குறாங்க எங்க ஃபேமிலில எல்லா
நல்ல ஃபேமிலிதா அப்பன்னா கொஞ்ச போர் அடிச்சுச்சுன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலா
ஜாயின் பண்ணி க்கலா முடிஞ்சா எங்க இதுலியே எங்க ஃபேமிலில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க
ஆ சேரிங்மா நல்லா இருக்கே ஆ சரி ஓகே தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ ம் ஹூ ஹூம்